வாங் சவன் நா வீட்ல சும்மாதா படுத்துட்ருக்க நீங்க
நா இப்பதா பாப்பாவ தூங்க வச்சுட்டு பெரியவளுக்கு சாப்பாடு போட்டு குடுத்துட்டு அ நா இன்னு சாப்பிட்ல இனிமேதா சாப்பிட்ணு சரி ஓகே உங்கிட்ட பேசுவு கால் வந்துச்சு சரி பேசலா அப்டின்ட்டு வந்த
சரி சரி ஓகே நானு இப்பதா தம்பி தூங்க வச்ச
ஆ தூங்கிட்டாங்ளா சாப்பாடு குடுத்தீங்ளா தம்பிக்கி
ஆச்சு சாப்பா சாப்ட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க பால் குடிச்சிட்டு ம செய்ணு மறுபடியு என்ன செய்லான்
என்ன சாப்பாடு செஞ்சீங்க காலைல
காலில இட்லி ஆச்சி சாம்பார் இட்லி மதியத்துக்கு சைனோ கீர இருக்கு பால் கீர இருக்கு சிறுகீர இருக் கு அதா எது செய்லான்ட்டு யோசிச்சுட்டு உக்காந்துருக்க
எங்க வீட்ல என்ன பண்ணிட்டாங்க நேத்து பொரட்டா சாப்பிட்ணு ஆசையா இருஞ்ச்சின்னு போய்ட்டு பொரட்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க சோ நைட்டு சாதோ வடிச் சது அப்டி இருந்துச்சி சாதோ யாருமே சாப்பில மட்டன் இருந்துச்சு சோ மட்டன் கிரேவி வச் சிருந்தாங்க வச்சி பொரட்டாக்கு நல்லாக்குன் பொரட் டா வாங்கிட்டு வந்து சாப்ட்டோ எல்லாரு அப்டியே தண்ணி ஊத்தி வச்சாச்சு சாப்பாட்டுக்கு சோ இன்னைக்கி எனக்கு சமைக் க்கிற வேல இல்ல அ சாதோ தண்ணி ஊ து அப்டி இருக்கு அ சோ தயிரு ஊத்தி சாப்ட்டுக்லா பாப்பாவு நானுந்தா ஆ மாமி மாமால்லா ஊருக்கு போய்ருக்காங்க
பாபாவு சாப்ட்டுப்பாங்களா தயிர்ஸ்
ஆ தயிர் சாப்ட்டுக்குவாங்க தயிரே ஃபஸ்ட்டு க கொழந்தையா இருக்கையில தயிர குடுக்கல நா அதுக்கப்றோ கொஞ்சோ வெவரோ தெரிஞ்சிட்டு குடுத்த சுத்தமா சாப்ட மாட்டின்டாங்க அப்புறோ இப்ப தா இப்ப தா இப்போ கொஞ்ச நாள் வந்துட்டு இப்போ வந்து இப்போ வெயில் வெயில் காலத்துல உங்களுக்கு வந்துட்டு அம்மா போட்ருந்துச்சு கொஞ்சோ முடியல அந்த மாரி சிச்சுவேஷன்ல இதா சாப் ப்புட்ணு வரையில சாப்ட பழகனாங்க இப்ப வந்து அடிக்கடி கேக்குறாங்க அவங்களே புடிச்சிருச்சி ம் நல்லதுதா அ இவ கொழந்தைங்களுக்கு என்ன சாப் சளி சளி புடிக்கு சளி புடிக்குன்னு சாப்ட விட மாட்றாங்க சிஸ்டர் வேற ஒன்னு இல்ல சளி பிடிச்சிடும்ன் சொல்றாங்க ஆனா தயிர் சாப்புறது ரொம்ப நல்லது
நல்லது ஆனா சாப்பிறதுல்ல ஆமா வெய்ட் கெய்ன்க்கு ரொம்ப நல்லது சாப்ட மாட் டன்றாங்க என்ன
அது ஒவ்வொரு கொழந்தைங்களுக்கு டேஸ்ட் புடிக்காது எங்க வீட்ல யாருமே தயிர் சாப்ட மாட்டாங்க
நானு இப்ப இப்பதா அது நல்லதுன் சொல்லிட்டு சாப்புட்லான் சாப்பிடுற சரி நம்ம புள்ளைங்களு அப்டித்தா இருக்காங்க
அதுதா எங்க வீட்ல யாருக்குமே தயிர் பிடிக்காது இப்ப பாப்பாவுக்கு அதுக் காக ஸ்டாட் பண்ணோ அப்றோ எல்லாருமே சாப்ட ஆரம்பிச்சிட்டாங்க வெயில் தாங்க முடிலல்ல சோ வேற எதுவு கொழம்பு ஊத்தி சாப்ட்டாலுமே தயிர் ஊத்தி சாப்பிட்டா கொஞ்சோ தயிர் வச்சிக்கலான்ட்டு நாங்க இங்க பசும் பால் தா வாங்குவோ கொஞ்சனே குழந்தைங்களுக்கு சு பசும்பால்ல நானே தயிர ஒர ஊத்தி வச்சு அந்த மாரி ஆ தயிர் நாங்களே ரெடி பண்ணிக்கிறது அந்த தயிருமே வெளில ஆட் டிபிஷியலா வாங்கது நம்ம எப்படி பண்றாங்கன்றது தெரியாதுல்ல
ஆமா நானு‌ ஒரு டைம் பண்ணிருக்க நல்லா இருக் கு கடையில வாங்கரத விட வீட்டுல செய்யறத இன்னு கெட்டியா திக்கா நல்லாருக்கு
நல்லா இருக்கு டேஸ்டா
தண்ணி ஊத்தாம காய வெச்சிக்கறோ இல்லையா தண்ணி ஊத்தாம காய வெச்சுட்டு நைட்டுக்கு ஊத்தி வெச்சிட்டா காலையில பாக்கும்போதே சூப் பர் அது சாப்படணுன்ட்டு ஆசயா இருக்கு பாக்கவே நல்லா இருக்கு தயிர் அதுல சக் கர போட்டு சாப்ட்டா இன்னு இப்பப்பதா இந்த தயிர் லைக் பண்ணி சாப்படுறது சின்ன வய சுலளா கூட சாப்ட்டதே இல்ல அது பாத்தாலே புடிக்காது
ம்
போ போ ஓகே சாப்படனுன்னு ஆச இன்னொன்னு ஈஸியோ சரி எது கொழம்பு இல்லைன்னா இது சாப்
அ அதுதா எங்க வீட்டு்ல இப்படி தா ஜென்ஸ் ரெண்டு பேருமே ஆம்பளையால் வேல வேலைக்கு போயர்ராங்களா அப்போ நா னு எங் மாமியாரு இருப்போ கொழந்தைங்க தா அப்ப என்ன பண்றது தயிர் இருந்துச்சுன்னா ஓகே தயிறு ஆ உருளக்கெழங்குனா ரொம்ப புடிக்கு உருளக்கெழங்கு எப்டி புடிச்சிகிட்டாலு ஓகே அவிச்சுபொறிப்போ அப்டின்னு சொல்லிட்டு அவிச்சு உருளக் பொறிச்சு தாளிச்சு குடுத்தம்னா அத வச்சுக்கிட்டே காரமா அப்டியே சாப்ட்ருவோ அப்டில்லனா இப்ப கருவாடு ஏதோ ஒண்ணு சுருக்குன்னு எதாவுது இருந்தா போது அதா கருவாடுக்கு கஞ்சிக்கு சூப்பரா இருக்குல்ல
அது தவாலயே போட்டு ஃப்ரை பண்ணா இன்னு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நாள் ஆயிர்ச்சு சாப்ட்டு
நா வேற அய்யய்யோ நா வேற ஆசய கெளப்பிட்டணோ சொல்லீருங்க சொல்லீருங்க உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லி சாப்புடுங்க
என்னன்னா இதுல அவருக்கு வாங்க தெரியாது எனக்கு வாங்க தெரியாது எதோ
ஓ அது ஒரு பிரச்சன இருக்கு இது என்னமோ இப்ப நாங்க இருக்க பக்கோ வந்துட்டு மீன்லா எப்டின்னாங்க கடல் மீன் கெடைக்காதுங்க
ம்
இந்த சைடு்லா வந்துட்டு இந்த டேம்ல வளக்கறது இந்த மாரி பெரிய பெரிய மீனா இருக்குல்ல அப்படி கெடைக்கு நாங்க இப்ப வந்து ஒரு டூ இயர்ஸ் தா ஆகுது இந்த ஊருக்கு இங்க அப்படி கிடைக்கு நாங்க எங்களோட சொந்த ஊர்ல எப்டின்னா அந்த பக்கோலா வந்து கடல் சைட் மீன் தா கெடைக்கு இங்க கடல் மீனே கெடைக் டைக்க மாட்டிங்குதுங்க ரொம்ப ரேருங்க அங்க கடல் மீன் தா சாப்டுவோ அந்த கவுச்சி அதிகோ இருக்காது அ நல்லா டேஸ்டா இருக்கு அ அதனால வந்து அந்த பக்கோ வந்துட்டு கருவாடு மொத கொண்டு அந்த கடல் மீன் கருவாடு தா இங்க அதெல்லா கெடைக்க மாட்டிது அப் ப என்னப் நா என்ன பண்ணுவே எங்க அம்மா கிட்ட சொல்லிருவே எங்க அம்மா எப்ப என்ன பாக்க வர்றாங்களோ நெறைய வாங்கிட்டு வந்துருவாங்க நா டப்பால ஒரு டப்பா அதுக்குனே ஒரு டப்பா வச்சிருப்பே தனித்தனியா ஒரு ரெண்டு மூணு டப்பா வெச்சிருப்ப ஒவ்வொரு கருவாடு அதே மாரி பாப்பாக்கு பா பீட் பண்ணிட்டுருக்கையில பாலுக்கு வந்து நல்லா ஊறணுன்றதுக்காக கருவாடு சாப்பர்றோ அப்போ என்ன பண்றது ஆ பால்வுருன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த கருவாடு வந்து டப்பால போட்டு பிரிட்ஜில வெச்சுக்குவே எப்ப வேணுமோ அப்ப எடுத்து பண்ணிக்கலா அதனால வந்து எப்பவுமே ஸ்டாக் இருக்கு வீட்டுல
அ அ அனா தெரியறதுல எங்களுக்கு இங்க வாங்கறது
ம் ஆமா தெரியாது அது யாருக்குமே டக்குன்னு நமக் பாத்து வாங்க தெரியாது பெரியவங்க நம்ம வீட்டுல இருந்தாங்கன்னா அவுங்க தா கரெக்டா வாங்குவாங்க
இங்க நானு எங்க வீட்டுக்கார் மட்டுதா சாப்புடுவோ எங்க அத்த எல்லா சாப் சாப்படுறதுல மீனு அந்த மாதிரில்லா சாப்டமாட்டாங்க சரி அவங்க இருக்கும் போது சமைக்க மாட்டோ சரி அவங்களுக்கு அந்த இது ஸ்மெல் பிடிக்காதா சரி அவங்கள விட்டுட்டு எப்டி நாம்ம சாப்பிடுறதுன்னட்டு அவங்க இ
மாதிரி
ஆ இல்லாத போது சாப்டுப்போ செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க அப்டின்னு தா சொல்லுவாங்க இருந்தாலு சரி நம்மளுக்கு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னட்டு அதனால அவங்களுக்கு
ஆ வேலல்லா முடிஞ்சிடுச்சா உங்களுக்கு
வேல முடியில முடி காலையில வேல முடிஞ்சது ஆமா பால்கீரதா செஞ்சுக்கலான்ருக்கே அதா கொஞ்சொ ஈசி
ஈசி ம்
கீரனா கொஞ்ச கஷ்டோ
கொழந்தைங்குளுக்கு ஓகே இங்க கீரே அதேதா இங்க கீரேல்லா கெடைக்க மாட்டிது நா எங்க பக்க சாப்ட்ட கீரேதா இங்கே நா இப் இப்ப இருக்க ஊர்ல கெடைக்காது ரொம்ப ரேரு அந்த டேஸ்டுமே மாறி இரு ச்சு நம்ம பக்கம் இருக்குறதுக்கும் இங்கியும் அதாவது நம்ம வந்து கிராமப்புறத்துல இருந்து நம்ம சாப்ட்ட சாப்ப பாடுகளுக்கு அ நகர்புற வந்ததுக்கப்புறமு எவ்ளோ சேஞ்சஸ் இருக்கு பாத்தீங்களா எல்லா விஷயமுமே மாறிருச்சு அது அதுல்லா கெடைக்காது அப்புற உங்ககிட்ட ஒன்னு கேக்கணும்னு நெனச்ச நீங்க அந்த சின்ன வயசுல அந்த கூட்டாங்சோறுலாம் ஆக்கி சாப்ட்டு இருக்கீங்களா கொழந்தங்களா சேந்து ஹ சாப் ருக்கீங்களா ஆ அதெல்லா யோசிச்சு பாருங்க எப்டி இருக்கு நம்ம செஞ்சு சாப்பிடறது ஆ எல்லாருமா சேந்து அது கெடைக்காது அதா அந்த அனுபவங்கள்லா மறுபடியு நமக்கு
ஆளுக்கு கொஞ்சோ கொஞ்சோ எல்லா வீட்லயும் கொஞ்சோ கொஞ்சோமா எடுத்துட்டு வந்துறுவோம் ஒரு ஒரு கைப்பிடிதா எடுத்துட்டு வருவாங்க
இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட காலக்கட்டத்துல அப்பிடி சாப்ட்டோ நம்ம கொழந்தைங்களா இருக்கயில இப்ப நம்ம கொழந்தைங்கள யோசிச்சு பாருங்க எந்த கொழந்தங்க சேந்து மொதல இப்ப வெளாடுறாங்க எல்லாருமே வந்து நகரப்புற நகரப் புறம் வந்ததுனால பாதி வந்து இப்ப நம்ம ஃபிளாட்டு இல்லன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு இப்பிடி இருக்குறோ மே வீடு கீ வீடு சோ யாருமே யாரயு விடமாட்டாங்க குழந்தைங்கள இப்ப நம்மல மாரி அவுங்க விளாடுறதுல்ல விளாடறதுக் என்ன நம்ம வந்துட்டு நாலாம் வந்துட்டு எங்க பாப்பாவலாம் வந்துட்டு வெளாடுவா கொஞ்சனேயம் போய் வெளாட்டுவாமா சைக்கிள் வாங்கி குடுத்திருக்கே பாப்பாவுக்கு அவ வந்து அத வச்சுட்டே இருக் க்கா வெளாட மாட்றா போமா போய் கொஞ்ச நேர ஓட்டுமா போமா போமா போமா கீழ போமா அப்டினு நா பண்ணிட்டு இருக்கே புஷ் பண்ணிட்டு இருக்கே அவ்ள போட்டு கொஞ்சம் போய் அப்டி வெள்ளாண்ட தான நல்லா இருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்தா அது நமக்கு என்னண்டோ இருக்கும்ல்ல நம்மல்லா எப்டி அப்டே காடு கரேன்னு திரிஞ்சோம் அழகா ஓடிக்கிட்டு ஆடிகிட்டு ஒளிஞ்சுபுடிச்சு விளாடு
அது அந்த காலத்துல ஃபோனு அந்த மாரில்லா கெடையாது நம்ளுக்கு வேற எதுவு இல்ல பசங்க நெறய பேர் இருந்தாங்க விள்ளயாட்றத்துக்கு
அப்பவந்து நம்ம வந்து இணையதளம்னாலே என்னன்னு தெரியாத அளவுக்கு இருந்தோ இப்ப வந்து தெரியாத கொழந்தைகளே இல்ல எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிறுச்சு
அவுங்க அச் இந்த இடத்துக்கு ஏத்த மாரி அவுங்க வளர்றாங்க அந்த காலத்துல நாம அப்டி இருந்தோ இங்க அந்த மாரி கெடையாது இல்லயா ஆமா அப்பயும் அந்த வில்லேஜ்சு நம்ம அங்க போயிட்டா
ஆனா இந்த மாதிரி நம்ம எல்லாருமே இருந்தோ அப்டி நகர்ப்புற வாழ்க்கயில இருந்தாலுமே கூட இந்த கொர்னா டைம்ல லாக்டவுன் போட்டாங்க ஞாபகம் இருக்கா அந்த டைம்ல வந்து எல்லாருமே பழசு ஞாபகப்படுத்திக்கிட்டோ ஒக்காந்து வெளாயாடுறது ராஜா ராணி விளாடுறது தாயம் வெளாடுறது இந்த மாதிரி அந்த விளையாட்டுகள்லா பழைய வெளாட்டுகள்லா எல்லாருமே வீட்ல ஃபேம்லியாவே வெளாட ஆரம்பிச்சோ ஏன்னா வேற ஒன்னு பண்ண முடியாது லாக்டவுன் போடயில வேலைக்கும் போக முடியாது அதுதா தாயம் தா நெலயா நெறையா விளாண்டு இருப்போ
அதுவுமே போன்ல தா விளையாடுவோ இங்க ஊர் சைட்டு இருந்தா மட்டுதா அந்த மாரி விளயாடுவோ
ம் ம்
ஒரு மாரியி நல்லாதா இருந்துச்சு அது வீட்ல எல்லாருமே இருந்துட்டு
ஆமா
ஆனா கொஞ்சோ காசுக்கு கொஞ்சோ பிரச்சன ஆயிப்போச்சு
ஆமா அதுதா வேல இல்லன்னா ரொம்ப செரமோ அதா ஆனா எல்லாரு வீட்ல இருக்கயில சந்தோஷம் ஆமா இருந்துச்சு பட் வேல இல்ல நாங்கல்லா வந்து ஹோட்டல் வச்சுருந்தோ கடையெல்லா அடச்சினால ரொம்ப ரொம்ப செரமமா இருந்துச்சு வீட்ல என்ன பண்றது அப்ற ஏதோ பண்ணியாச்சு ஆ அந்த காலம் ஒரு காலம் முடிஞ்சிச்சு அதுவு இல்லாம அந்த அதுக்கு அது அந்த டைம்ல தா எனக்கு மேரேஜூ அந்த டைம்ல தா கல்யாணமும் ஆச்சு கொரோனா டைம்ல தா நா வந்து கல்யாண ஆயே வந்தே இந்த வீட்டுக்கு மேரேஜ் ஆயிடுசா
தா அதுக்கப்பறமா எல்லாமே லாக்டவுன் கோயிலுக்கு போக்கூடாது பண்ணிட்டாங்க படத்துக் போ கூடது பண்ணிட்டாங்க எல்லாமே இருந்தாலு வீட்ல சந்தோஷமாதா இருந்துது
செரி தா எதோ இருக்கறத சமைச்சு சாப் ட்டு அப்டி நல்லாதா போச்சு ம்
ஆனா இப்போ இருக்கற நெலம்ல அந்த மாரி ஆயிசுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடு சம்பா
கு இந்த வெறகடுப்புல சமச்ச அனுபவலா இருக்கா அம்மா வீட்ல ஆ எனக்கு அம்மா வீட்ல தா இப்ப யாரும் பண்றது இல்ல ஆனா இப்போ நெறைய பேர் வந்து வெறகடுப்பு யூஸ் பண்றாங்க ஓரளவு ரொம்ப கிராமப்புறம் இல்லாம ஒரளவு இருக்குறவங்க கூட யூஸ் பண்றாங்க ஏன்னா இப்ப சிலிண்ரு தட்டுப்பாடா ஆயி டுச்சுல சிலிண்டர் இல்லாத ரீசன்னால ம்
ஒரு நேரம் வெறகடுப்புல சமச்சுக்கிறாங்க ஒரு நேரம் இது பண்ணிக்றாங்க
டேஸ்ட் வந்து இது சிலிண்டர்ல சமைக்கிறமே வருதாங்க
ரீசென்டா இப்போ நானு அக்கா எல்லாருமே லீவ் விட்ட மோது போயிருந்த அம்மா வீட்டுக்கு அங் ஆமா அக்கா தோச சுட்டு சுட்டு குடுப்பாங்க நாங்க எல்லாரு உக்காந்து கிட் டு சாப்றது ஓரள நல்லா நிம்மதியா இருந்துச்சு நம்ளுக்கு குடுத் போடும்போது உக்காந்து சாப்பிட்ருக்கும்போது சுட சுட அன்னைக்குதா ஃபஸ்ட் டைம் சாப்டது
ஆமா நமளே செஞ்சு நமளே சாப்டைல அது டேஸ்டே நமக்கு புடிக்குது இப்ப நம்ம செய்றோ நம செய்யில வந்து நம்ம ஹஸ்பண்டோ கொழந்தைங்களு சூப்பரா இருக்கு நல்லா இருக்குமா அப்டின்னு சொல்லைல நமக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா நமக்கு அந்த டேஸ்ட் வந்து புடிக்குது புடிக்கல அது வேற மத்த
ஆனா திரும்பவும் போனும்ன்ட்டு ஒரு ஆசையும இருக்கு மறுபடியு போயிட்டு எல்லாரு அங்க பாய் போட்டுக்றது அங்க உக்காந்துட்டு அக்கா எல்லாமே தோச சுட்டுக் குடுப்பாங்க கொழம்பு செய்றது ஒரு நா கொழம்பு செய்வ அக்கா தோச செய்வாங்க தங்கச்சி எல்லாமே ஆங் பரிமாறி நெறைய பேரு ஒரு அஞ்சு பேரு இருக்குறோ சந்தோஷமா இருக்கு இப்பல்லா ரெண்டு கொழந்தைங்க பெத்துக்றாங்க அது வந்து கஷ்டமா இருக்கு ஆனா பெரியவங்ளா ஆயிட்டா எவ்ளோ சந்தோஷமா இருக்கு எல்லாரு ஒரு எடத்துக்கு வரும்போது ஆளுக்கொரு வேல இப்போ அண்ண தம்பி இரு இருக்கறாங்களன்னா அவங்க என்ன வேணுமோ வீட்டுக்கு தேவையானத போய் வீட்டுக்கு வாங்கிட்டு வராங்க இப்ப நாமொ நா ஒண்ணு செய்வ நா கொழம்பு செஞ்ஜா அக்கா சாப்பாடு செய்வாங்க தங்கச்சி எல்லாமே எடுத் ட்டு வந்து வைப்பாங்க அம்மா பாத்திர கழுவுறது தண்ணி புடிக்கிறது
ஆமா சிஸ்டர் அப்டிதா எங்க வீட் லயு அப்டிதா நானு அம்மா வீட்டுக்கு போனாதா இன்னமு எங்க அம்மாலா வெறகடுப்புலதா சமப்பாங்க எதாது ஒன்ரெண்டுதா சிலிண்டர்ல ஒரு அவசர ஓகே சிஸ்டர் சேரி ஓகே பாருங்க